ஹலோ எங்கருக்கா சுஜன்
ஆ இப்ப தா போய் இருக்குமா அங்க கேரளா கிட்ட போய்ட்டு
கேரளா கிட்ட போய்டியா சரிப்பா சரிப்பா ம்
ஆ ஆ நீ என்ன பண்ணிட்டுருக் ஆமா ஆமா ஆமா நாங்க ஒரு பத்து பேரு வந்துருக்குறோ
ஆ ஜாலியா இருக்கீங்களா
ஆமா ஜாலியா தா இருக்கோ
டீலா குடிச்சாச்சா
அது பஸ் போற வழியில நிறுத்தனாங்கன்னா குடிக்க வேண்டியதா ம் நீ என்ன பண்ணி
டீ குடிக்கிறே
ம் ம்
ட்டீயு சிப்ஸ்ஸா ஆ உருளக்கெழங்குச் சிப்ஸ்ஸு
ஓ கோ ஓ நீயா போட்டியா கடையில வாங் ஏ
உம் நான் தான் போட்டேன்
உனக்கு உருளகிழங்கு சிப்ஸ் எல்லா போட தெரியுமா
உருளங்கு சிப்ஸ் எல்லா நான் போடல அது கடையில தான் வாங்குனேன் நா டீயா தான் நான் போட்டேன் அதான் இந்த இத டீ தான் நான் போட்டேன்
ஓஹோ அப்படி சொல்ல வர
உம் உம் ஆமா
உம் நா இப் இப்பதாங்க குற்றாலத்துக்கு போயிட்டு இருக்கோம்
உம் சேரி சேரி சேரி போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இந்த ஆ நம்ம முன்னாடி இருந்த தெருல ஒருத்தவங்க இருந்தாங்கள அவங்க பொண்ணு கூட கல்யாணம் வச்சிருந்தாங்க இன்னும் காஸ்கே தரல அவங் இப்ப போன மாசம் பதினெட்டாம் தேதி கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு பொயிட்டாங்க ஆஹ் ஈங்க இன்னு அவங்க காசு தர்ல ஃபோன் போட்டு கூட கேட்டாச்சு அது என்னோவ் ஒரு மாசொ ஆயிட்டு தரவே இல்ல
சரி சரி வேற எதாவது சொல்றீங்களா
உம்
உம் எ எனக் எனக்கு இப்ப போரடிக்குது த பஸ்ல உக்காந்துட்டு இருந்து எல்லாரு உக்காந்து தூங்கிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லா
உம் ஏன் தூங்கு
நானு தூங்கணுமா போமா ஏற்கனவே ஃபுல்லா தூங்கி தூங்கி போர் அடிச் போச்சு
உம் உம்
உம்
அப்போ ஃபோன்றுக்குல அத வச்சு கேம் விளையாடு அதா உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமே யாடுறதுல பெரிய ஆள உஹ
ஃபோன எவ்வளோ நேரந்தா பாக்க முடியு கண்ணுலா வலிக்குது
உம் கேம் விளையாடுவ இல்ல
நானா
ஆமா
கேம் லாம் இப்போ விளையாடுறது இல்லமா
உம் ஏன் இல்ல டெலீட் பண்டியோ
ஆமா டெலீட் பண்ணியாச்சு
சரி ஃப்ரெண்ட்ஸோட கடல போடு
ஃப்ரெண்ட்ஸோட கடல சாப்புன்ணுமா இல்ல கடல போட்ணுமா என்ன சொல்ற நீ
ஆ ஃப்ரெண்ட்ஸோட
அதா எல்லாரு தூங்கிட்ருகாங்களே இப்பதான சொன்னே எப்டி திருப்பி
உம் ஆ எழுப்பி பேசு
என்ன அடிக்க வந்துருவாங்கன்றெ
உம் அதெல்லா அடிக்க மாட்டானுங்க சே ஒனக்கும் போறடுச்சுனா நீயு தூங்குடான் சொல்றானுங்க
பின்ன வேறென்ன சொல்லுவாங்க அவனுகல்லா அந்த மாரி ஃபோன் பண்ணி பேச மாட்டானுக
மழ எதும் பெய்தா
இங்க மழல்லா இல்ல லைட்டா இப்பதா இருட்டிட்ருகு அங்க
அங்க நல்லா வெ நல்லா வெயிலு பல்ல காட்டிட்டு நல்லா அடிக்குது
உம் உம் நா வெள்ல கடைக்குலாம் போறியா இல்ல சும்மா அப்டே வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிறியா
அ இல்லல்ல கடைக்குலா போக மாட்டே வீட்டுகுல்லயே உக்கார்ந்துகுடுவே
நா இருந்தா என நா இருந்தா கடக்கி போயிட்டு வருவே ஒனக்கு
ஆமா நீ வெயில கண்டா பயந்து போய் உள்ள ஒக்காந்துட்ருப்பா சாய்ங்கால ஆனா கடைக்கி போவா வேல கண்டு உனக்காப்பு அலர்ஜி
வயசானவங்களுக்கு வெயில கண்டா அலர்ஜி கெடையாது ஆனா எங்ளுக்லா வந்துட்டு அப்டி அப்டி கெடையாது
உஹம் ஏன்னா அழகு போய்று
ஆஹ் ஆமா ஆமா கலர் போய்டு உங்களுக்கு ஆனா நீங்க வயசானவங்க தான உங்குளுக்கு போனா என்ன போகலா என்ன
ஆஹ் ஆமா ஆமா
ஆஹ்
அதனால நா ஏ பாட்டுக்குதா போவே நால்லா அத கண்டு பயபடலா மாட்ட
நீங்கதா சொல்ட் அ அதா சொல்லிட்டேனே நீங்கதா பய பயப்பற்றதுக்கு அவசியமே இல்லேயேனு டீ குடிச்சி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னு குடிக் இருக்கீங்களா
முடிச்சு முடிச்சாச்சு இதுக்குள்ள
சாப்பாடா இல்ல எப்டி
எனி பாத்ரம் கடக்குது பேய் கடபுடான்னு உருட்டி தேச்சி கழுவனும்
ஓஹோ
உம் கழுவிட்டு சாம்பார் அடுப்புல வெச்சிருந்தன் சூடு பன்னி வெச்சுட்டு ஆ
உம்
இட்லி அர்ச்சு கொண்டதா சட்னி அரைக்கணும்
ஓஹோ செரி செரி கூட யார் இருக்கா
அக்காவுக்கு வேண்டானா மேகி வேணுமா இட்லி வேன்டாமா உக்ஹூம்
குடுக்காதவா குட்
ம் அதான் கொஞ்சமல சோர் இருக்கு அத திங்கச்சொல்லணு சாம்பார் இருக்கு வெண்டைக்கா கடக்குது எல்லாம் வெண்டக்காய் குட்டு வைக்கணும் அப்படைக்கு அப்பட எப்பா
ஓஹோ வெண்டகா ஆஹ்ஹ்
அத வச்சுட்டு கூட்டு வச்ட்டு அந்தால வேற உருழங்கும் கெடக்குது சாப் சாம்பார் நெறைய இருக்குது
ஓ காலயில வச்சதே நைட் வரைக்கும் வச்சு பண்றிய நீ கார குழம்புனா அத எடுத்து மீன் கொழம்புல ஊதியூட்டருவ நீ
ம் கார கொழம்பு இருக்குது கார இருக்கு கார கொழம்பு இருக்குது
ஒஒ அப்போ அப்ப நாளைக்கு அந்த கார கொழம்ப அப்டியே தூக்கி ஃபிரிட்ஜ்ல வச்சிருவ
ஃபிரிஜ்ல வைக்கிறது
உம் அப்பா வீட்டுல தர்பூசணி வாங்கி வச் செரி நாங்களா என்ன பண்ணேன் அதையும் தூக்கி ஃபிரிட்ஜ்லதா வச்சிருக்கே வேற எல்லாத் தென்ன எல்லாமே ஃபிரிஜ்ல தா இருக்கும்
ஆ ஹ கொழம்பு கூட்டுலா இருக்காது சோறு கொஞ்சோ இருக்குது நீ சாப்டலன்னா ஃப்ரிஜ்லதா தூக்கி வப்பே
ஓ சோர் எல்லாம் தூக்கி ஃபிரிஜ்ல வச்சிருவே ஏன் அன்னனைக்கு உள்ளதெல்லா ஒழுங்கா சாப்ட மாட்டியா
நானே திங்கமட்ட பிள்ளேலு திங்காது
நானும் உன் பையன் தான
அதா நீதிருந்தா எங்க திங்க மாட்டிய
நா இப்பதா வெளில இருக்கேனே அப்ப எப்டி
வீட்டுல இருந்துட்டா தின்டுருவியாங்கு
ம் ம்
அப்பமு திங்க மாட்டா
உனக்கு துணி தைக்கிற வேலை இல்லையா
பிரியாணி வேண்
ஆமா பின்ன நான்வெஜ் தா எல்லாருக்கு புடி ன்ன உனக்கு கூட தா நான்வெஜ் தா புடிக்கு
பிரிஞ்சு சாதம்
ஆமா பக்கத்துல பிரிஞ்சு வந்துட்டு நீ செற பிரிஞ்ச விட கடைல வாங்கற ப்ரிஞ்சு
ஆஹ் ஆஹ் ஆஹ் வே வேற என்ன அத திங்கறது
உம் என்ன உனக்கு துணி தைக்கிற வேல இல்லியா
வேல இருக்குது பாக்கணு எங்க வேல செய்வுடுதுங்க
யாரு
உம் வீட்ல ரெண்டு கிடக்குதுல ரெண்டன்ன
ரெண்டா நாந்தா ஒன்னு வெல்ல வண்டனே ஓஹோ செரி செரி ஆஹ் கஸ்டமர்ல்லா வராங்களா
அவங்கல்லா வரதா செய்வாங்க
உம் ம் ஏன்னா நீதா எல்லாருக்கு கடனுக்கு குடு
ஆமா ஆமா என்ன பண்றது ஏ மூஞ்சில இழிச்ச வாயினு எழுதி ஓட்டிருக்கு
உம் உம் பண்ண நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போற
அதா சாம்பார் எல்லா சாம்பார் எல்லா சூடு பண் ட்ற
ஓ கால வெச்ச சாம்பார இப்போ சூடு பண்ற திருப்பி நைட் சூடு பண்ணுவியா இல்ல
ஆஹ்ஹஹா அவ்ளந்தா
ம் உம் மேகி யார் வாங்கிட்டு வருவா
நாளைக்கு நான் தான் போய் வாங்கனும்
நீதான் வாங்கனுமா நான் இருந்து இருந்தானா நாற்பள்ள வாங்கிட்டு வந்திருப்பேன்
நீ அப்படியே வரும்போது வேண வாங்கிட்டு வந்துறன என்ன
செரி நான் வரும்போது வாங்குறேன் ஆனா ஆனா உன்னால நைட்டு சாப்பிட முடியாது
உம் பரவாயில்ல பறவு சாப்பிட்டுக்கறோம்
சரி நான் வரும்போது ஏதோ என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வாங்கிட்டு வரேன் அங்க வெளிநாட்டு நாய்க அது
ஆஹ் சேர் சேரி
உம் உம்
உம்
சேரி நான் வரும்போது என்ன ஏதாவது ஸ்பெஷலா
ஒண்ணு கெடையாது இருக்கறது தான்
இருக்கிறது தானா
இ இருக்கிறத சாப்டுக்க
டூருக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் ஏதாவது நல்லா சாப்பாடு செஞ்சு வைமா
உம் கஞ்சி பழைய கஞ்சி இருக்குல்லா அதுவும் துவையலும் அரைச்சி வெக்கிறேன்
உம் உம்
உம் அதுதான் உடம்புக்கு நல்லது அத குடி
ஓ உடம்புக்கு நல்லதா இருந்தா அப்போ அதெல்லா நீங்க குடிக்க மாட்டீங்க நான் வந்தாதான் அத செய்வீங்க
ஆமா ஆமா நீ எப்ப வருவா உனக்கு தரணுட்டு வச்சுக்கிட்டு இருக்கறே என்ன நீ வந்த உடனே புடுச்சுரு எனக்கு கொஞ்சோ பழைய கஞ்சின இருக்குது தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன்
ஆஹ் நா நல்லா இங்க நீர்வளச்சில குளிச்சுட்டு வரே
ஆஹ்
ஆஹ் கிட்ட வந்தாச்சு அது எங்க யாருக்கும் செய்ய தெரியாது பக்கத்துல ஏதாச்சு ஓட் டல் இருந்தா அங்கதான் போய் சாப்படணும்
உம் உம் ஏன் ஒனக்கு செய்ய தெரியாதாங்கு
அண்டா வேணும் குண்டா வேணும் எல்லா தேவப்படும் இல்ல மளிகஜாமான் அதெல்லா போயிட்டு அங்க அது என்ஜாய் பண்ண போன எடத்தல ல்ல அதெல்லா வாங்கி
ஓ அதுலா இருந்துச்சுன்னா நீ செஞ்சிருவ
ஆமா செஞ்சிருவேன்
உம் உம் செரி செரி செரி
உம் அதா வீட்ல நீ செய்யறத வெச்சு தானா கொஞ்ச கொஞ்சமா பாத்து
அ சரி உம்
உம் வேற எதாவ்து இந்த சாப் ஆப்ட்டது பஸ்ல போயிட்ருக்கும் போது ஜீர்ணமாகல செரியா
அ அ லிம்கா வாங்கி குடி ம் ஹூ
ம் செரி
ஜீர்ணமாகு சுடுதண்ணி
ப சுடுதண்ணில்லா அங்க எப்டி போய் வெ ச்சிட்ருக்க முடியு
ம் ஏ டீ கடையிலக்க வாங்கி குடிக்கணு
டீ கடையில சுடுதண்ணி எப்டிமா குடுப்பாங்க
கேக்கணு கொஞ்சல்லா கொஞ்சொ குடுங்க அப்டின் சொல்லி கேட்டா தந்தாலு தருவாங்க
ஓ கேட்டா தருவாங்கன்ற நீ அவ நெனப்பா என்னடா சு டீ கடைக்கு வந்துட்டு சுடு தண்ணி கேக்கற அப்போ வ வ வ அங்கி வீட்லருந்து வரும்போதே புடிச்ட்டு வர வேண்டிதானடான் கேப்பானுங்க
ம் ம் இல வீ வீட்லருந்து வர்ல நாங்க அப்டி ம் ஃப்ரெண்சோட சேந்து ஊர்சுத்திட்டு அளைறோ
ஆஹ் அப்டின்னு சொன்னா குடுத்துருவாங்களே அட போமா செரி செரி நா கிட்ட வந்துட்டோ நா அப்றமா பேசுற ம்
சரி சரி வை வை வை